கேக்குதுங்களா சிஸ்டர் ஹலோ
ஆ ஹலோ கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு
எனக்கு கேக்குதுங்க ஃபர்ஸ்ட் ல இருந்தே உங்களுக்குதா ஸ்லோவா கேக்குது நெனைக்க
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் எப்டி இருக்கிங்க சிஸ்டர்
பசங்க எல்லாரு
நல்லா இருக்காங்க ஸ்கூல் போயிருகாங்க உங்களுக்கு எத்தன பசங்க
ஓகே சிஸ்டர் நீங்க ஒர்க் பண்றிங்களா ஹவுஸ் வைஃப் ஆ சிஸ்டர்
ஹவுஸ் வைஃப்
ஓகே ஓகே
நீங்க
நானு ஹவுஸ் வைஃப் தா சிஸ்டர்
எத்தன பசங்க இருக்காங்க
ரெண்டு பசங்க சிஸ்டர் பெரிய பைய ஸ்கூல் போறா சின்ன பைய வீட்லதா இருக்கா
ஓகே அ
உங்களுக்கு சிஸ்டர் ரெண்டுமே பையனா பொண்ணா
ஒரு பொண்ணு ஃபிப்த் படிக்கா ஒரு பொண்ணு பைய
ஓகே ஓகே பாப்பாதா பெரியவளா
பாப்பா பெரியவ தம்
ஓகே சிஸ்டர் ஜாயிண்ட் ஃபேமிலிங்களா நீங்க
ம் நானு அத்த இருக்கோ எனக்கு துணையா அத்த கூட இருக்காங்க
ம் ச என்ன சமையல் சிஸ்டர் மதியோ
இங்க சாம்பாரு வைச்சி முருங்க கீர பொறியல் உங்க வீட்ல சமையல் முடிஞ்சுதா இனிமேல் தானா
காலயில வெச்சசுதா சிஸ்டர் நா ஒருத்தர் தா பெரியவ ஸ்கூல் போயிடுவா சின்ன பைய அம்மா கிட்ட இருக்கா நா ஒரு ஆளுக்கு என்ன சமைக்கிறது கால்ல செஞ்சதே மதியோ சாப்பிட்டுக்க வேண்டியதா
அத்தா நமக்குத்
ஹலோ
ஆ சொல்லுங்க இல்ல ஹஸ்பண்ட் எங்க சப்பாட் எட்துட்டு போக மாட்டாங்ளா கேட்
அவர் வெளியில இருக்காங் சிஸ் வெளியூர்ல இருக்காங்க அவர் மன்த்திலி ஒன்ஸ் தா வருவாங்க
ஓகேங்க
நானு பசங்க ரெண்டு பேர் மட்டுதா இருக்கோ
தனியா இருந்துப்பானா பையே சின்ன பையே
அ அவே இருந்துப்பா சிஸ்டர் நா கொஞ்சம் வில்லேஜ்ல இருக்கோ அம்மா கொஞ் சிட்டில இருக்காங்க அவனுக்கு இங்க இருக்க பிடிக்காது அங்கன்னா அவனுக்கு ஜாலியா இருக்கோ விளையாட ஆள் இருப்பாங்க இங்க நா எங்க வீடு மட்டுந்தா
ஆ
சுத்தி காடுதா நடு தீவுல இருப்போ ஆனா அவனுக்கு இங்க இருக்க புடிக்காது அவனுக்கு அங்க போயருவாங்க தான் விளையாட ஆள் இருப்பாங்க எங்க அப்பா தம்பிலா வெளியில பைக்ல ரவுண்ட் கூட்டிட்டு போவாங்க இங்க அவரூம் இல்லயா அதனால அவனுக்கு போர் அடிக்கும் எங்கூடா இருக்காமாட்டான்
பாட் னர்
நீங்க என்ன சிஸ்டர் படிச்சிருக்கீங்க
நா பீ காம் பட்
ஓகே சிஸ்டர் அ ஆ அழமாட்டா சிஸ்டர் அவ இங்க இருக்கதா அழுவா அங்க இருக்க ஜாலியா இருக்கோ அவனுக்கு
ஓர்க் பன்றியா
ஆ சிஸ்டர் நீங்க பேசுறது எனக்கு புரியல சிஸ்டர் ஹலோ ஆ சிஸ்டர் ஹலோ
ஹலோ